சொல்லுங்கோ தோழி
ஹலோ வணக்கம் தோழி
ஆ வணக்கோ தோழி சொல்லுங்க தோழி
உங் வீட்டுக்காரவங்களுக்கு என்ன சமையல் ரொம்ப புடிக்கு
என்ன எங்க வீட்டுக்காரவங்களுக்கு தோழி சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே சாப்புடுவாங்க புடிக்காத சாப்பாடுன்னே எது கெடையாது
இப்ப நீங்க சமைக்கிறது எல்லாமே உங்களுக்கு புடிக்கும்முன்னு சொல்லுங்க
எல்லாமே எல்லாமே புடிக்கும் தோழி இப்ப இவங்க வந்து கொஞ்ச வித்தியாசோ இப்ப உங்களுக்கு என்ன பிடிக்குணு கேட்டா என்ன கேட்டா என்ன கேட்டீங்கன்னா வெச்சுங்க மீன் தா புடிக்குன் சொல்லுவா ஆனா எங்க வீக்காரங்கள மட்டும் கேட்டீங்கன்னா அவுங்க எல்லாமே சாப்டுவாங்க தோழி ஏன்னா அவங்க கொஞ்சோ ரொம்ப கஷ்டப்பட்டதுலேந்து எல்லா வந்திருக்கோ இந்தாலு அந்த அடித்தளத்துலேந்து தாலு அந்த உணவுங்கிறது வந்து பசி ஆற்றுறதுக்கு மட்டுந்தா இல்லையா ருசிக்கு சாப்பிட மட் ட்டோல அது மாரி என்னுடைய கணவர் வந்து ஒரு கொள்கையிலே சாப்பாட்டுல இதுதா சாப்ட்ணும் இதுதா புடிக்கும்ன்னு சொல்லயே மாட்டாங்க எது வெச்சாலு சாப்டுவாங்க பசிக்கு வேஸ்ட் ஆக்காம அந்த உணவ சாப்டுவாங்க மீத இருந்தா கூட யார் டயு குடு அப்டிம்பாங்க சாதத்தையும் பாத்தீங்கன்னா அளவா சாப்ட்டு அளவா வடிச்சு சிக்கனமா செய்யணு எதா இந்தாலு
அ பேசுங்க இப்ப வந்து நீங்க கூட்டு பேமிலி ஆ இப்ப கூட்டு ஃபேமிலில இருக்கீங்க நீங்க சமைக்கிறது வந்து எல்லாருமே வந்து எல்லா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா
ஆ அதான் தோழி என்னுடைய கணவர பொறுத்தவர பிரச்சன இல்ல சாப்பாடு என்னுடைய மாமியாரா இருக்கட்டு உப்புல்ல ஒரப்புல்ல அப்டின்னு கொர சொல்லுவாங்க ஆ ஏ நாத்தனார் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சோ காரமா இருக்கு தண்ணியா வக்க கூடாதா அப்டி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தவங்களுக்கு தண்ணியா புடிக்கும் கொழம்பு ஒருத்தவளுக்கு வழவழன்னு புடிக்கு அதனால நடுத்தரமா வச்சுருவே என்னோட கணவர் மட்டும் எந்த கொறையும் சொல்ல மாட்டாங்க மத்தவங்க எது சொன்னாலு அத என்ன பெருசா எடுத்துக்க வேணான்னு சொல்லிடுவாங்க என்னோட ஏன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து இதுலதா உருவாகு தோழி
ஓ அப்டியா தோழி
அதனால வந்து என்னுடைய கணவர் வந்து அதெல்லாம கண்டுக்காத அப்டின்னு சொல்லிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்குற சாப்ட்டு போயிடுவாங்க அதனால எனக்கு அது பெருசா தெரியாது தோழி
ஹ கண்டிப்பா கணவர் ஒத்துழைப்பு இருந்தாவே லைஃப்ல நல்லா இருக்கலா தோழி ஹோ சரி இப்போ நீங்க மே சாம்பார் எப்டி வப்பீங்க
சாம்பார் எங்க வீட்டு சைடு பாத்தீங்கன்னா தோழி நா சிம்பிளாவே சொல்றே மொதல்ல பருப் ப தேவையான அளவு பருப்ப வந்து ஊற வச்சுட்டு ஊற வச்சிருவே தோழி ரெண்டு அலசு அல சிட்டு ஊற வச்சுட்டு அதுலயே ப ஊற வச் ச நல்ல தண்ணி எடுத்து ஊற வச்சதுலயே அதுலயே தக்காளி சின்ன வெங்காயம் பச் சமிளகா எல்லாத்தையு சேத்து அதலயே ஊர வச்சுட்டு நாலு ஜீரகம் பூண்டு பெருங்காயம் எல்லாத்தையு பர்ஸ்டு தண்ணில ஊற வச்சிருவோ தோழி
ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
ஊற வச்சுட்டு அப்டியே எடுத்து குக்கர்ல வைக்காம குக்கர்ல எங்க வீட்ல குக்கர்ல்ல யூஸ் பண்ண மாட்டோ தோழி அடுப்புல வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு தண்ணி சூடாவதுல்ல ஒரு காது தண்ணி சூடானதுக்கப் றோ இந்த ஊர வச்ச பொருலல்லா அப்டியே கொட்டிடுவ தோழி கொட்டி மூடிடுவ அப்டியே மூடுனோன்னா அது வெந்ததுக்கு பாதி அளவு வெந்து வரயிலதா கொஞ்சோன்னு மஞ்சத்தூள போட்டுருவ தோழி போட்டுட்டு க போட்டுட்டு காய் எல்லாம் போட்டுட்டு பச்சமிளகா மட்டு நெறயா போடுவோ இதுல மெளகாதூளே போட மாட்டோ பச்சமெளகா சாம்பார் தா எங்க பக்கோ ஃபேமஸான சாப்பாடு
ஓ அப்டியாங்க தோழி அப்ப மெளகாதூளே நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்ளா
ஆஹ் சாம்பார்க்கு சாம்பார் பொடியோ மெளகாதூளோ எதுமே யூஸ் பண்ண மாட்டோ தோழி
ஆஹ்
அதனால பாத்தீங்கன்னா காய வெட்டிட்டு சிறிதளவு கொஞ்சமா புளி ஊத்தணு தக்காளி போட்டோம்னா ஒரு ரெண்டு தக்காளி போட்டோம்ன்னா சிறிதளவு புளி போது இல்ல புளி தக்காளி கம்மியா இருக்கு ஒரு தக்காளி போறோனா புளி கொஞ்சோ லைட் டா போட்டுக்கலா சாம்பாருக்கு எப்பவுமே புளியே அதிகோ வெக்ககூடாது
ஆ ச ஆமா தோழி
அத வெச்சிட்டு காயெல்லா போட்டுட்டு அஹ் நா இப்போ காய் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதுக்கு அப்புறோ புளிய ஊத்திட்டு புளியு கொதிச்சிருமா கொதிச்சதுக்கு அப்புறோ தேங்கா சோம்பு அதுலயே நாலு ஜீரகோ அதையும் போட் டு அரச்சு எடுத்து ஊத்திறுவோ தோழி கடைசியா வந்து கருவடகோ இருக்குல்ல தோழி
ஆமாங் தோழி
அத போட்டு தாளிச்சாலு சரி இல்லன்னா சின்ன சீரகோ இருக்குல்ல
ஆ ஆமாங் தோழி
சீரகோ சின்ன வெங்காயோ பட்ட மிளகா ரெண்டு போட்டு நல்லா இது பண்ணிட்டு கொத்தமல்லி எல கருவப்பில்ல எல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ண சாம்பார் எடுத்து ஊத்தி ஒரு கொதி வெச்சுட்டு எறக்கி கொத்தமல்லி எலைய தூவி மூடாம எறக்கி வெச்சுட்டோம்னா அருமையா இருக்கு தோழி சாம்பாரு
ஓ மிளகாதூளே போடாதா நீங்க சாம்பார் வெச்சிருவீங்க தோழி
ஆமா ஆமா தோழி மெளகாதூளே கெடையாது
ஆ அப்ப நல்லா இருக்கு அப்ப
ஆ நல்லா இருக்கு தோழி கண்டிப்பா நல்லா இருக்கு நீங்க எப்டி வெப்பீங்க தோழி
நாங்க வந்து அ சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பழோ பருப்பு இதெல்லா நல்லா கழுவிட்டு அதுக்கு அப்புறமா அத வேக வெச்சிட்டு அதோட சேத்து காய்கறி வேக வெச்சிருவோ தோழி காய்கறி அதுல நல்லா ப நல்ல ப வெந்து வருது பாத்தீங்களா அது அதுக்கு அப்புறமா வந்து காய்கறி சேத்து வேக வெச்சிருவோ அதுக்கப்புறமா கொ லைட்டா புளி க கொஞ்சோ கோ லைட்டா ஊத்தி அதோட வந்து சாம்பார் தூள் போட மட்டோ மெளகா தூள் போட்டுப்போ
க
அ மெளகா தூள் போ எப்டின்னா மெளகாத்தூள்னா வெறும் மெளகாய்தூள் இல்ல தோழி அதுவு எல்லா சேந்து அரைச்சி வெச்சிருப்போம் இல்ல மஞ்ச தூளு மஞ்சள் ஆ மல்லி எல்லாமே நாங்க சேத்து தா அரைச்சி வெச்சிருப்போ இப்போ இப்போ வந்து பொறியியல் பண்றதுக்கு மட்டு தனிமிளகாய்தூளு இந்த மாரி தனியா அரைச்சு வெச்சிருக்போம் தோழி பாக்கி எல்லா வந்து க்கு கொஞ்சோ சாம்பாருக்கு இந்த மீன் கொழம்பு வக்க கி எல்லா எல்லா கொழம்புக்குமே வந்து ஃபுல்லா சேத்தா அரைச்சி வெச்சிருப்போ மஞ்ச தூளு சோம் பு சிரகோ எல்லா
ஆ
ஆ அந்த அது கொஞ்ச கொஞ்சமா போட்டு அதுக்கு அப்புறமா அது நல்லா கொதி வந்த பெறகு அது கடுவு கடுவு கருவேப்பில்ல இதெல்லா போட்டு தாளீச்சிட்டு அதுக்கு அது பெறகு வந்து சிரகோ தேங்கா இதெல்லா அரைச்சி ஊத்துவோம் தோழி நல்லா இருக்கு அ அதுவு நல்லா தா இருக்கு
ஆ நீ ஒரு முறையா சொல்றீங்க தோழி ஆனா நாங்க செய்யிறது பாத்தீங்கன்னா இப்படித்தா செய்வோ தோழி ஆனா கண்டிப்பா
ஆ நீங்க சரி நீங்க செய்றா மாரி நாங்க வச்சு பாக்குறோ தோழி ஏன்னா நீங்க மிளகாய்தூள்லா போட மாட்டோ சொல்றீங்ளா
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ வச்சி பாக்குறோ தோழி
சாம்பார் பொடியே போடாம சாம்பார் வெய்யுங்களே தோழி அதுவே நல்லாதா இருக்கு தோழி
அ நாங்க சாம்பார் பொடியே யூஸ் பண்ண மாட்டோ தோழி
அ சாம்பார் பொடி அந்த இட்லி சாம்பார்க்கெல்லா கூட இட்லி சாம்பார் போட்றாங்க அது சும்மா நம்மளே வறுத்து வெச்சி செஞ்சா கூட நல்லா இருக்கு தோழி கடையில விக்கிற அந்த பாக்கெட் மசாலால்லா எதுவுமே யூஸ் பண்ண கூடாது
அ ஆமாக்கு தோழி அது நம்மளே தா என்ன சீரகோ கல்லப்பருப்பு பட்ட மிளகா இதெல்லா வறுத்து நம்மளே அர ச்சி அ பொடி பண்ணி வெக்கலா தோழி அதானே சாம்பார் தூள்ளு
அதா அதா தோழி கண்டிப்பா ஒருசில நேரோ அது வந்து ஒத்து வரும் தோழி
அ
ஒரு சில நேரோ பாத்தீங்கன்னா கொஞ்சோ இதா இருக்கு
ஆ ஆமாங் தோழி இப்ப இத இதுல்லா மீன் கொழம்புல்லா எப்டி வெப்பீங்க தோழி
ஆ மீன் கொழம்பு நல்லாவே வெப்பே தோழி எங்க வீட்டுல மீன் கொழம்பு நா வெச்சா சாப்புடாதவங்க கூட சாப்புடுவாங்க
அ
ஹ அது எப்டின்னா அதே மார்தா ம் என்னாது தேங்காய் புளி வந்து கொஞ்ச நெறையா போட்டுக்கணு தோழி மாங்கா இல்லாம மீன் கொழம்பு வைக்ககூடாது
ஆ
புளி கொஞ்சோ தேவையான அளவு புளி போட்டு ஒருபடி ஒரு கிலோ மீனுன்னா ஒரு கையளவு புளி எடுத்துக்கோ தோழி நல்லா ஊற வச்சுட்டு தக்காளி ரெண்டு எடுத்துக்குவே நல்லா சின்ன வெங்காயோ பாத்தீங்கன்னா ஒரு இருவது சின்ன வெங்காயோ ரெண்டு பச்ச மொளகா கீரிக்குவ தோழி
ம் சொல்லுங்க ப்ரோ
தீறிட்டு வெந்தயத்த போட்டு எண்ணெய ஊத்தி எண்ணெய ஊத்தி வெந்தயத்த போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்த நல்லா ஆ செவந்து வர மாரி வதக்கிட்டு அதுக்கப்றோ தக்காளிய போட்டு வதக்கிட்டு ரெண்டு பச்ச மொளகாவு போட்டு அதுல போட்றணு தோழி போட்டு வதக்குனதுக்கு அப்பறோ இந்த புளிக்கரசல் நல்லா கொல கொலன்னு ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு அ எல்லா கலந்த மசாலா கலந்த மசாலா வந்துன்னா மல்லி தனி மெளகாதூள் எல்லா கலந்தது அது ஒரு ரெண்டு ஸ்பூனு தனி மெளகா தூ தனி மெளகா தூள் மட்டு தனியா அரைச்சது ஒரு ஸ்பூன் தோழி போட்டு அத கரச்சறது கரச்சு எடுத்துட்டு புளியு ஊத்திட்டு
பிங்ளா
ஆமா நா எல்லாமே தனி தனியா தா வச்சிருக்க சேர்ந்தாப்புல வந்து வச்சுல்ல ஒரு தடவ சேந்தாப்புல அரப்ப ஒரு தடவ தனி தனியா அரப்ப அதனால பாத்தீங்கன்னா அது எல்லாமே கரச்சிட்டு இந்த தேங்கா கொஞ்சமா சோம்பு போட்டு அதையு கலந்துட்டு ஒரப்பு புளிப்பு எல்லா கரட்டா இருக்கான்னு பாத்துட்டு அ வதக்கனோல்ல அதுல எடுத்து ஊத்திருனு தோழி ஒரு கொதி வந்ததுக்கு அப்பறோ ஒட்டு மாங்கா இருந்ததுன்னா ஒரு ஆறு கரெட்டா மாங்காவு நெறையா போடகூடா ஆறு பீஸ் தா போடுவ ஆறு பீசு ஏன்னா ஆளுக்கு ஒரு ஒரு மாங்க அந்த ஒரு வேலைக்கு மட்டு தா மாங்கா ஆறு பீஸ் போட்டு ஆ மண்டயும் வாலு மீன் நல்லா போட்டுட்டு அது ஒரு ரெண்டு கொதி வந்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்றோ ஆ லைட்டா என்ன பண்ண எறக்க போது ஒரு நல்லெண்ண லேசா ஊத்தி ஒரு கொதி வந்தோனே எறக்கி வச்சுருவ தோழி நல்லா இருக்கு
பூசியா ங்க
நீங்க நீங்க எப்டி வப்பீங்க
அ அப்டிதா தோழி நாங்க வந்து மெளகாதூள்லா சேத்து நீங்க வந்து தனிதனியா அரைச்சிருக்கிங்க நாங்க வந்து ஒன்னா சேத்து அரச்சி வச்சிருப்போ நீங்க செய்ற மேரிதா நாங்களும்
அப்படியா இப்ப ஒண்ணா அரக்கிறதுனால என்ன பிரச்சனனா எனக்கு அது ஒரு சில நேரோ பாத்தீங்கன்னா ஒரு வாட அந்த மல்லி வாட வருது
ஓ அப்டியா தோழி
அந்த மல்லி வாட வரதுனால அது என்னமோ எனக்கு அது புடிக்க மாட்டது செல நேரோ புடிக்க மாட்டது
அப்டியா தோழி
அதனால நா அத இப்ப இப்பதா அதுவு ‌இப்ப அரைக்கிறத இப்பதா மாத்துன எடைல
ஓ அப்டியா தோழி
எங்க மாமியார் வந்து எல்லா கலந்து வச்சுதா செய்வாங்க தோழி
இப்போ நீங்க மாமியார் கூப் வந்து நீங்க சமையல் ஃபுல்லா நீங்கதா செய்விங்ளா தோழி இல்ல
சமையல் எனக்கு கல கல்யாண ஆயி ஒரு வருஷோ ஆவுது இன்னய வரைக்கு சமையல்ல அடுப்பு அடுப்பு வந்து என்னோட பொறுப்பு தோழி
வந்து அப்ப வந்து இங்க அப்பா வீட்லே கத்துட்டு வந்ட்டீங்களா தோழி சமையல்லா
இல்ல நா வந்து கல்லூரி படிக்கும்போதே பாத்தீகன்னா எங்க அப்பா ஓட அக்கா பொண்ணு நல்லாவே சமையல் செய்வா
அ
அவ செய்யறத பாத்துதா கத்துக்கிட்ட எனக்கு அம்மாவு சொல்லி குடுக்கல யாரு சொல்லியலா குடுக்கல
அப்ப நீங்க வத்த கொழம்பு எப்டி வப்பீங்க தோழி எல்லா கொழம்பு எல்லா இது ஒரே இதுல முடிச்சுர்றே நீங்க வத்த கெழம்பு எப்டி வெப்பீங்க தோழி
வத்தக் கொழம்புக்கு தோழி சின்ன வெங்காயோ ஒரு பத்து அ பத்துல்ல சின்ன வெங்காயோ ஒரு அஞ்சு பூண்டு ஒரு ஒரு ஆறு ஏழு கொஞ்சோ தேங்கா கொஞ்சோ ஜீரகோ மெளகு பெருங்காயோ ஆ தேங்கா பூ இப்போ இல் எல்லாத்தையு வந்து நல்லெண்ணெய்ல போட்டு வறுத்துருவே தோழி நல்லா
அ ஃபஸ்லேந்து சொல்லுங்க ஒரு க ஒரு கப் தேங்கா
ஆ கொஞ்சமா தேங்கா தோழி தேங்கா அதுல ஒரு பாதி தக்காளி போட்டுக்குங்க வேணாலு பாதி தக்காளி ஒரு ஆறு பல்லு பூண்டு ஆறு சின்ன வெங்காயோ பெருங்காயோ சின்ன சீரகோ இது எல்லா போட்டு மெளகு இது எல்லா போட்டு எண்ண சட்டில வந்து நல்லெண்ண போட் டு வறுத்துருவே
ஆ அப்பறோ தோழி
வறுத்ததுக்கப்றோ எப்போது போல புளி கரைக்கிற மாரி கரைச்சி இந்த அரச்சத பூரா அதுல ஊத்திடுவே
ஆ சொல்லுங்க தோழி
ஊத்திட்டு நல்லண்ணய ஊத்திட்டு வெறு பூண்ட மட்டு போட்டு அந்த எண்ணெயில வதக்கிட்டு மணத்த தக்காளி வெதையு அதுல போட்டு வதக்கிட்டு கரைச்சு எல்லாத்தையு எடுத்து ஊத் தி அது ஊத்து ஊத்திருவேன் ஊத்தி ரெண்டு கொதி கொதிச்சதூ ரெண்டு கொதி கொதிச்சதூ அதுல சிறிதளவு பாத்தீங்கனா வேணா வெல்லோ ஒரு பீஸு போடுவே கடைசியா கொதிச்சு வரு வெல்ல ஒரு பீஸ் போட்டோம்னா சுவையா இருக்கூ தோழி
நீங்க அப்ப வந்து வத்த கொழம்புல வந்து இந்த கத்திரி வத்தல் கொத்தர வத்தல் இதெல்லா போட மாட்டீங்ளா தோழி
இதெல்லா போடுவேன் நா சொறது மணத்த தக்காளி போட்டு வெத போட்டு வெக்கிறோனா வத்த கொழம்பு இப்டி வெக்கணு
ஓ அப்டியாவே
ஆ மாவத்தல் போட்டு வெக்கிறனா எதையுமே வந்து என்ன பண்ண மாட்டே வறுக்க மாட்டே தேங்கா மெளகு ஜீரகோ இது எல்லாத்தையு ஒன்னா போட்டு அரைச்சிருவே அரைச்சி தேங்காலயே எடுத்து ஊத்திருவே அது ஒரு மாரி இருக்கூ வாசன கடைசியா பூண்ட தட்டி போட்டு எறக்கி வச்சுரு
ப்ப ரெண்டு விதமா வப்பீங்க நீங்க வத்த குழம்ப அப்ப
ண்டு விதமா வப்பே ஒரே மாதிரி வெக்க மாட்டே
இப்ப நீங்க பிரியாணிலா செய்வீங்களா தோழி
ஆ பிரியாணி செய்வே தோழி நீங்க எப்டி செய்வீங்கன் சொ சொல்லுங்க தோழி மொதல மொதல்ல
ஏவ் வத்த கொழம்பு சொறீங்ளா என்ன கொழம்பு சொறீங்க
தோழி நம்ம அடுத்த பதிவுல அத பத்தி பேசலா தோழி நன்றி தோழி
ரொம்ப நன்றி தோழி நன்றி